ஹலோ ஆஹ் ப்ரோ நீ எனக்கு த்ரீ டைம்ஸ் பண்ணிட்ட ப்ரோ
த்ரீ டைம்ஸ் பண்டனா உனக்கு ப்ரோ அப்படியா ப்ரோ
ஆமா ப்ரோ
அது எப்படி தெரிய த்ரீ டைம்ஸ் எப்படி தெரியுது
பஸ்ட் நீ பண்ணல ப்ரோ
ஆ ப்ரோ நெக்ஸ்ட் நீ பண்ண
ஆஹ் நெக்ஸ்ட் நீ பண்ண ப்ரோ
ஆமா ப்ரோ
நெக்ஸ்ட் இப்ப நான் பண்ண ப்ரோ அதுக்கப்புறம் நீ இன்னொருட்ட பண்ணிட்ட ப்ரோ எனக்கு
என்ன ப்ரோ புரியல எனக்கு ஃபர்ஸ்ட் நாபண்ணேன் நெக்ஸ்ட் நீ பண்ண நெஸ்ட் நான் பண்ணேன் டூ டூ அழுக்கு
நீ தரீ பண்ட ப்ரோ
த்ரீ பண்டனா
லாஸ்ட்டா பேசுனது நீதானே ப்ரோ எனக்கு பண்ண
தெரியலேயே நா பண்ண நீ பண்ண தெரியலையே
நீதாம் ப்ரோ பண்ண லாஸ்ட்டா பேசனது
அப்படியா ப்ரோ என்னா ப்ரோ எப்படி போது என்ன ப்ரோ டூருக்கு போனீங்க எப்படி நான் டூர் எப்படி இருந்தேன்
உம் டூர் ஏதோ போச்சு ப்ரோ
கேரளா ப்ரோ நீங்க கேரளாக்கு எங்களா ப்ரூ போனீங்க கேரளா கேரளாக்கு
கேரளாவில வந்து நாங்க வந்து திரீ பிளேஸ் போணம் ப்ரோ
த்ரீ பிளேஸ் தானா ப்ரோ
ஆமா ப்ரோ த்ரீ பிளேஸ்ன சும்மாவா ப்ரோ
ம் சொல்லுங்க என்னென்ன பிளேஸ்
ப்ரோ மொதல் நாள் வந்து அஞ்சாம் தேதி ப்ரோ
அஞ்சா தேதியா
அஞ்சாந்தேதி தா ப்ரோ களம்னொ நைட்டு ஒரு இஎ எட்டு மணிபோல வண்டி வந்தது ப்ரோ ஆமா எட்டு மணிக்கு வந் இரு ப்ரோ ஆமா ப்ரோ இரு ப்ரோ ப்ரோ நீ போனியா நா
ஆ நீங்கதா போனீங்க சொல்லு சொல்லுங்க
அ ஆ அப்ப வந்து கேளு ப்ரோ மொதல்ல ஓகேவா ஆ எட்டு மணிக்கி போல வந்த்ருவே அ வந்துட்டு என்ன ஆச்சி ஈ உ உள்ள வந்துது அதுக்கப்றொ வந்து பசங்கல்லாம் வந்து ட்டானுங்க ப்ரோ எல்லா ரெடி ஆயி ஆ ரெடி ஆய் வந்ததுக்கப் ப்றொ வந்து வேண்ல எல்லாம் பொருளையு தூக்கி உள்ள போட்டம் ப்ரோ வெஷ்ட்டு பேகு ஈகு மொத்தத்தியு அப்றொ பேகுல்லா ப்ராகு சி பேகு துணியெல்லா ப்ரோ வேற என்ன ப்ரோ அ எதிர் பாக்கற
எல்லா சாப்பாடு பேக் பண்ணி
ப்ரோ சாப்பாடு நைட்ல வீட்ல சா ப்ரோ அப்பறம் பே ட்டு ஒரு ஒம்பொதர மணிக்கு மேல எடுத்தன் ப்ரோ வண்டி பட்டாசு கிட்டாசு எல்லா வெச்சுட்டு அப்டியே ஜாலியா என்ஜாய் பண்ணினே கெளம்புனோ ப்ரோ
அப் ஆ நெக்ஸ்ட் ப்ரோ
இன்னோரு கிலோமீட்டர் போனுல
ஆனூரு கிலோமீட்டரா ப்ரோ சொல்லு ப்ரோ
ஆமா ப்ரோ ஒரு வரும் ப்ரோ அப்ராக்சிமேட்டா ஒரு செவன் ஹண்ரட் கிலோமீட்டர் சம்திங் வருனு நெனைக்கிறேன் ப்ரோ
அப்டியா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
ஆமா ப்ரோ அப்றோ வந்து நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் போல ஒரு ஹோட்டல்ல நிறுத்துனாங்க ப்ரோ
ஆனிதின்
ச மறுபடியு சாப்பிடுறதுக்கு ப்ரோ ப்ரோ நாங்க வந்து இப்போ எப்டினா சாப்ட்டுக்கு நே இருப்போ ப்ரோ இந்த ஆடிக்கின்னே இருப்போன்ற மாரி சாப்ட்டுக்கு நே இருப்போ
ஓ அப்டியா ப்ரோ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ
சாப்டுட்டு வண்டி வேற கொஞ்சோ ரிப்பேர் ஆய்ருச்சு ப்ரோ வர வழில சீ போற வழில
என்ன ரிப்பேர் ப்ரோ
ப்ரோ அது வந்து கிராக்கர்ஸ் வெடிச்சோம்ல
ஆமா ப்ரோ கிராக்கஸ்
அதுல ஏதோ ஒரு கிராக்கர்ஸ் வந்து வண்டிக்குள்ள போய்டுச்சு ப்ரோ அந்த ப்ரெண்ட் அதுல வந்த் புரில ப்ரோ அது டைனோதா ப்ரோ ஆமா ப்ரோ அதனால தா ப்ரோ எப்டி ப்ரோ உனக்கு கரெக்ட் க்டா தெரிது வண்டி ய பத்தி
இல்ல இல்ல ப்ரோ வண்டி என்னனு அவனுக்கு தெரியும்ல அதா சொன்னே டை
ஓ அப்டியா ப்ரோ என்ன வண்டிக் வண் இல்ல ப்ரோ அது வேன் ப்ரோ வண்
அதா ப்ரோ கோச் ப்ரோ அது கோச் வேன் அத சொன்ன ப்ரோ
எப்டி ப்ரோ உனக்
இல்ல பசங்கலா போனீங்ளா எதாச்சு கோச் வேனா தா இருக்கு னு நெனைச்ச ப்ரோ அதா ப்ரோ
ப்ரோ நீ எப்டி ப்ரோ நெனைப்ப நா தான ப்ரோ நெனைக்கணு
செரி செரி நீ நினையே ப்ரோ அப்போ சரி ப்ரோ
ம் ஆ அந்த மாரி ஏதோ ஒரு ரிபர் ஆயிருச்சு ப்ரோ டூல்ஸ் வேற இல்ல ஓபன் பண்ணி அத ரெடி பண்ற துக்கு அதான் ப்ரோ இரு ப்ரோ நான் சொல்லிட்டுதானே ப்ரோ இருக்கேன் ஆ அந்த மாரி பக்கத்ல ஒரு வண்டி நீ அவுங்க வந்து டூல்ஸ் லாம் குடுத்து ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ இல்ல நா வந்து அங்கேயே தா ப்ரோ நைட் புல்லா இருந்திருக்கோ ஒரு வழியா வண்டி ரெடி ஆயி சேரி ஆனாலு வண்டி ஸ்டார்ட் ஆவல ப்ரோ
அப்ப நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணீங்க
தான் தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு தள்ளுனு
தள்ளு தள்ளுணி ப்ரோ வண்டியா
தள்ளி பரோ ஸ்டார்ட் பண்ணோ அங்க தள்ள ஆரம்பிச்சுது ப்ரோ வீட்டுக்கு ஒரு வரையுமோ தள்ளறோ ப்ரோ
ப்ரோ அவளோ தள்ள தள்ளு போயிந்தீங்க
ஸ்டார்ட் ஆகறதுக்கு ப்ரோ
ஓ அப்படியா ப்ரோ
ப்ரோ என்ன என்ன ப்ரோ பேசுறீங்க நீ ஃபுல்லா எப்படி ப்ரோ தள்ளின்னு வருவாங்க ஒரு நாலேஜ் இல்லையா ப்ரோ உனுக்கு
இல்ல ப்ரோ உரல இல்ல வண்டி ஏதோ ஏதாச்சும் சொல்றீங்க காசு அப்பப்ப தள்ளு வண்டியே நினைச்சேன் ப்ரோ நானு
அஹ காசு போ சரி ப்ரோ புரியுது ப்ரோ
உம்
உம் நீ உக்காந்துன்னு தூங்கின வந்தியா ப்ரோ
ப்ரோ வரும்போது தான்ச்சா
புரியல ப்ரோ
வரும்போது வண்டி நின்னுச்சா அப்புறம் வரும்போது
ப்ரோ ப்ரோ ஊர் பேர் தெரியல ப்ரோ
உம் கத்தத்த எத்த மணி அப்ப நைடு
ப்ரோ நைட் ஒரு பதினொன்றர இருக்கும் ப்ரோ ஆமா ப்ரோ கொம் ப்ரோ
ஆ சாப்படலாம் ப்ரோ அப்படின்னாச்சு சொல்லுங்க
அப்புறம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்பதா புரிஞ்சது ப்ரோ அது வச்சது தப்புன்னுட்டு
உஹம்
இருந்தாலும் வந்து அது தப்புல ப்ரோ பட்டாசு எல்லாம் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புண்ணா
ஆமாம் ப்ரே அது பெரியவ சொன்னாங்க சொன்னாங்க பட்டாசு வெடிக்கும் சொன்னாங்க எங்க வீட்டுல சரி நான் சொல்லான்னு பாத்ததுக்கு வெடிக்கூடாதுனு சொன்னாங்க அதுதான் நா சொல்லான்னு பார்த்ததுக்கு நீங்க பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க
ஓ அப்படியா ப்ரோ வெடிக்கும் போது ஏன் ப்ரோ வாய மூடிட்டு இருந்தீங்க
வரல ப்ரோ நா ப்பேஸிக்கா நா வீட்டுல தா ப்ரோ இருந்த நானு
வாம்மால ப்ரோ மறந்துட்ட ப்ரோ பேசிக்கா அதுக்கே ப்ரோ பேசிக்கா வீட்டுல இருந்துனா ப்ரோ அது
ச இல்ல ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் இதா பார்த்தேன் கொஞ்சம் அதும் என்னச்சு நா சொல்லான்னு பார்த்தேன் உங்க தம்பி கிட்ட தா சொன்னே நானு இல்ல ப்ரோ அப் இல்ல ப்ரோ நாங்க இது ஆ அப்டி இல்ல உங்க தம்பிட்ட சொல்ல ப்ரோ நம்ம பாட்னர் நண்பர்ட்ட சொன்னே இல்ல ப்ரோ இது மாரி வெடிக்க கூடாது சொன்னே ஆமா ப்ரோ அவர் என்ன சொன்னாரு இல்ல ப்ரோ நம்ப களம் போத்துகிற மாரி எதுனா சொன்னாரு செரிங்க ப்ரோண்ணே அவரு என்ன பண்டா பிளாஸ்ட் பண்ணி கடைசில அவருக்கே காயோ வந்துச்சி கை இது கைத்தாண்ட
ஆமா ப்ரோ பாத்தே ப்ரோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சி
ஆமா ப்ரோ நாந்தா
பாஞ்சி தடுக்றது தான ப்ரோ
இல்ல பு நா அதா சொன்னனே ப்ரோ உங்களுக்காக போன் பண்ணே நீங்க என்ன சொன்னீங்க லேட்டா வர சொன்னீங்க செரி நா என்ன பண்ணே வீட்ல பேக் பண்ணியிருந்தே அத டிரெஸ் பேக் பண்ணே இந்த மாதிரி என்ன என்னென்ன விட்டு போச்சோ மறுபடியு பேக் பண்ணி பே பேக் பேக்ல வச்சிருந்தே ப்ரோ நானு
ஆ அப்டியா ப்ரோ சேரி ப்ரோ செரி ப்ரோ ஓகே ப்ரோ தள்ளினு வந்தே ப்ரோ அப்பறோ ஸ்டார்ட் ஆயிடுச்சி காலேல ப்ரூ சாயங்காலம்ந்தா ப்ரூ போனுமே கேரளாக்கு
அப்டியா ப்ரோ ஆ
ட்ராவல் போ அந்த ட்ராவல் நாலே நமக்கு செட் ஆக மாட்டது ப்ரோ உட்காந்துட்டே போறது கால் கால்லா வலிக்குது ப்ரோ
நடந்து போயிருங்க ப்ரோ நீங்க
ப்ரோ நடந்து இல்ல ப்ரோ பறந்து போலான்னு பாத்தே ப்ரோ ரெக்
ஓ இல்ல ப்ரோ ஹெலிகாப்டரு கம்மிதா ப்ரோ ஹெலிகாப்டரு ரெண்டுக்கு எடுத்துக்கலா ப்ரோ
வந்து அவ்ளோ பட்ஜெட் இல்ல ப்ரோ ஓகேவா
இல்ல ப்ரோ வேண கொடுத்ததுக்கு நம்ப ஆளுக்கு கொஞ்சோ டீசல் அதா டீசல்
ஒரு ஹெலிகாப்டருக்கு வந்து கெரோசின் டீசல்ல்லா என்ன ப்ரோ உளர் புற
இல்ல ஒரு மிஸ் பண்ணி ஒரு புது ப்ரோ ஒரு புது ஐட்டமா ஊத்தி போயிறலான்னு பாத்தே ப்ரோ நானு
ப்ரோ இந்த மாரி வந்து ஃபேண்டசிக்கா பேசாத ப்ரோ
இல்ல ப்ரோ இல்ல இப்ப டோன் இப்ப இல்ல ப்ரோ இப்பதைக்கி நம்ம கிட்ட ட்ரோன் இருக்குல்ல ஒரு ஆளத்தூக்குற மாரி அது மாரி ட்ரோன் ஆ ட்ரோன் தா ப்ரோ
ட்ரோன் இல்ல ப்ரோ அது ட்ரோன்
ஆ செரி ஏதாவது ஏதாவது சொல்லு ப்ரோ
பொருள் இல்ல ப்ரோ அது டூர்யாலர்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ்
ப்ரோ சரிங்க ப்ரோ லைக் எலக்டரானிக் டிவைஸ் தா ப்ரோ அது ப்ரோ ஏ டி எம் கே எப்படி ஒரு பின்செட் பண்றது
ப்ரோ அது வந்து என எப்படின்னு தெரல ப்ரோ நா வந்து செட் பண்ணல ப்ரோ எனக்கு வந்து ஒரு அன்பர் செட் பண்ணி கொடுத்தாரு
யார நண்பரா
புரியல ப்ரோ
நண்பரா கேட்ட
ப்ரோ அவ்ரே தெரிஞ்சவங்க மாரி ப்ரோ
ஓ அப்டியா
அப்டின்னு ஒருத்தவுங்க சொன்னாங்க ப்ரோ அதனால நா அத யூஸ் பண்ண புரியுதா ப்ரோ
ப்ரோ நானு ஏ டி எம் காட் பின் செட் பண்ண ப்ரோ பின் செட் பண்ணதுலந்து கடசீல அந்த னான் தெர்ல அது போட்டா மைனர் டூ மேஜர் சொல்றாங்க அப்டின்னா தெரியமாட்டுங்து அ
ப்ரோ நா வந்து எனக்கு தெரியும் ப்ரோ
அப் சொல்லுங்க ப்ரோ இப்போ
மைனர் டூ மேஜரா ப்ரோ
ஆ ப்ரோ
நீங்க மைனரா ப்ரோ
ப்ரோ மைனன்னா எது ப்ரோ அதாம் ப்ரோ நா எங் வீட்ல அ ஹ எத்தன வைஸ் என்னா சின்னப் பசங்க
ப்ரோ பதினெட்டுக் கீழ இருந்தா சின்னப் பசங்க ப்ரோ
பதினட்டுக்கு மேல இருந்தா பெரிய பசங் அப்பறொ எங்க வீட் ப்ரோ நா அப்ப உங்க விட பெரிய பையந்தா ப்ரோ நானு இல்ல ப்ரோ அது ஒரு மூணு வர்ஷொ முன்னாடி ப்ரோ அது மாரி காட்டிஷ் ப்ரோ அத ஆமா இப்ப பண்ணத்துக்கு அந்த காடு காணாம போயிச்சு ப்ரோ
காடு காணாம போயிருச்சுனா பேங்க்ல போய் அப்ளை பண்ணு ப்ரோ
காசு புடுச்சுருவாங்க ப்ரோ அதுக்கு
ப்ரோ காசு இல்லாம என்ன ப்ரோ ஓசில என்ன ப்ரோ கெடைக்கு
இல்ல ப்ரோ நல்லாதா இருக்கன் ப்ரோ எனக்கு காசு நா இல்ல ப்ரோ ஒரு ஏ டி எம் அதான ப்ரோ ஃப்ரீயா குடுத்தா நல்லாருக்கும் பார்
ப்ரோ ஏ டி எம் கடெல்லா ஃரீயால்லா தர முடியாது
அப்டியா ப்ரோ இல்ல ப்ரோ காசு எடுக்கும்போது மட்டு கொஞ்சோ பிரச்சன காசு எடுத்துருவாங்க அத கேட்டேன் ப்ரோ நானு
ஓ அப்டியா ப்ரோ அப்டிதா ப்ரோ எடுப்போ என்னா ப்ரோ பண்ணுவ
இருக்கறாங்கலே சொல்ட்டு அப்டின் பண்லா பாத்துங் ப்ரோ நீங்க என்ன எதோ இது பேசுறீங்க
ஒரு சேவனா வந்து காசு வந்து இது பண்ணதா ப்ரோ செய்வாங்க கலெக்ட் பண்ணதா ஒரு செய்றாங்க புரிதா ஆமா ப்ரோ
இதுன் தேவைப்படுனு நெனைக்கிறே நீ சொன்னப்ப தெரியு எனக்கு
நா வந்து பிரச்சன இல்ல ஓ அது தெரிஞ்சு என்னதான் பிரச்சனை எப்டி இருக்கு
பழமொழியா ப்ரோ இது ஆனா நல்லாதான் ப்ரோ இரு கு
ப்ரோ பழமொழியே தெரியாத இருக்கியே ப்ரோ எப்டி ப்ரோ
ப்ரோ இது பழமொழி இருக்க மாறி தெரியலயே எனக்கு
ஆஹ் அப்புறம் என்ன ப்ரோ
ஆஹ் சொல்லு சொல்லு ப்ரோ
உம் இல்ல ப்ரோ நீங்க அழகா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டன் அப்டியே ப்ரோ ப்ரோ நீங்க சிர்ச்சா வந்து கண்ணத்துல குழி விழுமா ப்ரோ
ப்ரோ குழி விழுந்த குழம்பு அதுக்குள்ள ஊத்த போறியா
குழி விழுந்தா குழில வந்து குழம்ப ஊத்துவாங்க எந்த ப்ரோ குழம்பு ஊத்திருக்க நீ
இல்ல ப்ரோ நீ சொல்றீங்களே குழி விழும் கண்
ப்ரோ குழில்ல ப்ரோ சாப்பாட்டுலதான் ப்ரோ கொழம்பூத்
இல்ல ப்ரோ நீ நீ இப்ப நீீங்க சிறிச்சா குழில குழம்பு இது
ரையாண்ணா
ப்ரோ நான் சிரிக்கல ப்ரோ நானு
ஏய் ப்ரோ ஏமாத்தாத
ப்ரோ நீங்க ஏதோ சிரிச்சி இல்ல உங்களோட இது ட்ரீம் கேள்நெனச்சிராதிங்க இல்ல ப்ரோ நான் சிரிக்க மாட்டேன் ப்ரோ
அவன் பெரியால ஆகற அப்ப நீ
ப்ரோ இல்ல ப்ரோ நானு
உம் ஓகே ப்ரோ ப்ரோ சரிப்பா ப டைம் ஆயிருச்சு ப்ரோ
ப்ரோ டைம் ஆயிருச்சா ப்ரோ ப்ரோ அதுகுள்ளயும் டைம் ஆய்ச்சா ப்ரோ
ஆமாம் ப்ரோ நான் வந்து வெட்டியால்ல சரி ப்ரோ நான் வந்து டைம் இருந்தா நான் பண்றேன் ப்ரோ சரி ப்ரோ வைக்கிறேன் ப்ரோ என்ன ப்ரோ சரி இரு ப்ரோ பண்றேன்